ஆ கேக்குது தோழி வணக்கோ தோழி
ஆஹ வணக்கம் தோழி சொல்லுங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கா நீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கோ தோழி நல்லா இருக்கோ தோழி அஹ எல்லாரு நல்லா இருக்கோ
ம் புள்ளைங்கல்லா ஸ்கூலு போயிட்டா
ஆ இப்பதா பெரியாபாப்பா ஸ்கூல் அனுப்பி வுட்டே உம் சின்னது இங்க வெளயாண்டு இப்பதா உங்க அப்பா சாப்புட்ருக்காங்க
உம்
இன்னைக்கு தோசை அவுங்க வந்து நேத்தி அதாவ்து இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு மறுநாள் பள்ளிக்கூடத்து முதநாளே அவுங்க மெனு குடுத்துருவாங்க என்ன சாப்பாடு எடுத்துட்டு போகுனு பள்ளிகூடத்க்கு அப்டின்ட்டு முத நாளே நமக்கு சொல்லிடுவாங்க அதுக்கு தகுந்த மாரி நம்ம ரெடி பண்ணிக்க வேண்டியதான்ந் தோழி ஏனா அங்க பள்ளிக்கூடத் யாராவ்து சாப்பாடு எடுத்து வராங்களையா அத வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு வந்தர வேண்டியது அடுத்த இவங்கடுத் திட்டு போற சாப்பாட சாப்புட்டு மறுநாள் வந்து அந்த சாப்பாட கேட்டு வாங்ட்டு போறது
ஆஹ ஆஹ
அ நேத்து வந்து யாரோ ரசம் வெச்சு உருளக்கெழங் வெச்சு எடுத்ட்டு வந்தாங்களா
ம்
ஆ அதனால இன்னைக்கு அவுங்க நேத்தியே மெனு சொல்ட்டாங்க எனக் நாளைக்கு ரசம் வெச்சு உருளக்கெழங் சாத வேணு அப்டின்ட்டு
யாரு பாப்பா சொல்றதுங்களா
ஆஹ ஆமாத்தோழி எங்க பெரியப்பாப்பா தோழி
சேரி சேரி
அதனால அவங்ளுக்கு இன்னைக்கு காலைல ரச வேச்சு உருளைக்கெழங்கு வறுத்து ஆஹ நான் பண்றது ஆஹ குடுத்து வுட்டாச்சு காலைல உணவு ஆஹ ஹ ஹ சின்ன காலைலே தோச ஊத்தி தேங்காய் சட்னி வெச்சு சாப்பாட முடிச்சாச்சு ஆஹ ஹ இப்ப சின்னவங்க வெளயாண்டுட்டு இருக்காங்க பெரியவங்க சாப் இருக்காங்க கடவுள்ள வந்து இருந்து சாப்டுட் இருக்காங்க
பெரியவங்க ஸ்கூல் போம்போது கே கேரளா
அதெல்லா இல்ல தோழி நா வந்து ரசம் வச்சு சாப்பாடு குடுத்து விட்டே இன்னிக்கி
ஆ
அ நா சொன்னே வந்து ச சாத ஸ்பூன்ல சாப்புடணு கையில சாப்புட கூடாது என்னலா ரச சாதம் அவ மேல எல்லா ஊத்திக்கு டிரெஸ் எல்லா வீணா போயிரு அந்த ஸ்பூன்ல சாப்புடணு அப்டி நா சொன்னே அவுங்க வந்து இல்ல நா கையில தா சாப்புடுவே ஸ்பூன்ல சாப்ட்டா நேரம் ஆயிடுது அதனால நா கையில சாப்புறே அப்டினாங்க அவுங்க பள்ளி கூடம் போகும்போது இவுங்க சொல்றாங்க ஸ்பூல சாப்ட்டுவாங்க சட்ட வீணா போயிடு அப்டி சொல்றாங்க இவுங்க நின்னுகிட்டு ஆ அதனால அந்த மாரி போய் பையெல்லா எடுத்து குடுத்து அவுங்க வழியண வழியனுப்புகறதெல்லா வந்துட்டு தே அந்த வேலையெல்லா செய்வாங்க தோழி அக்கா பள்ளி கூடம் கெலம்புனா சட்ட எடுத்து கொடுப்பாங்க பாதி எடுத்து வந்து போடுவாங்க பா இது பவுடர் அடிச்சிங்க பொட்டு வடிச்சிங்க எல்லாத்தையு எடுத்து வந்து கொடுப்பாங்க கெலம்ப சொல்லி ஆ ஆனா கொஞ்சோ நாள் வந்து நானு பள்ளி பள்ளி போறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இது இப்ப என்ன தெரியல இப்ப நா பள்ளிக்கூடம் நா பள்ளிக்கூடம் அனுப்பிறாத ஆ பள்ளிகூடம் அனுப்பிறாதெ கிறாங்க என்ன காரணனு தெரியல தோழி திடிரென ஏ அந்த மாற்ற ஆ
ச அவுங்களுக்கு என்ன வயசு
ஆ அவுங்களுக்கு இப்போழுது மூணு வயது ஆகுது தோழி
ஆ உங்களுக்கு வே வேல பாத்து குடுப்பாங்க நெனைக்கிறே விளையாண்டுகிட்டு
ஆ அதெல்ல எல்லா வேலயு பாப்பாங்க தோழி ந இப்ப சாம்பார் செய்யஉக்காந்துட்டே அப்டினா நா வெங்காய உட்காந்துடனே வெங்காய பூண்டு அதெல்லாம உரிச்சு குடுத்துருவாங்க கீர வந்து து நா ஆஞ்சு எடுக்குரேனா என் கூட கொஞ்ச கீர எல்லா ஆஞ்சு கொடுப்பாங்க ஒரு ஒருகீரயா உக்காந்து ஆஞ்சு கொடுப்பாங்க அது மாரி சாப்பிட்டுட்டு நம்ம வந்து நம்ம வந்து ஹாலில் வச்சு சாப்றோம் அப்டினாக்கா நம்ம சாப்ட்டு முடிச்சு எழுந்திருக்கு போது அவுங்க அப்பாவு அவுங்க பெரிய பொண்ணு என்ன பண்ணுவாங்க சாப்ட்டு அவுங்களுடைய தட்ட மட்டு எடுத்துட்டு எடுத்துட்டு வந்துருவாங்க எ பெரிய பொண்ணு சாப்ட்டு அவுங்க தட்ட கூட எடுக்க மாட்டாங்க அ சாப்ட்டு அது கையை கழிவிட்டு போய்டுவாங்க அவுங்க பாட்டுக்கு போட்டுட்டு ஆன இவுங்க சாட்டுட்டு அந்த அவுங்க அவுங்க அக்கா தட்டு அவுங்க தட்டு அப்பற எடுத்துட்டு போக கூடிய இந்த இந்த பொ கொழம்பு ரசம் இதெல்லா எடுத்துட்டு போறோ இல்லயா அந்த பொருள் எல்லா கொண்டாந்து மீதம் இருந்ததுனா கொண்டாந்து இங்க மேல வச்சிருவாங்க மீதம் இல்லனா கழுவ தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க அவுங்களுக்கு எ எட்டுதோ தூக்கி எரிஞ்சுட்டு போய்டு வாங்க
அப்ப குழந்தையிலயே அவுங்களுக்கு நல்ல ஒரு பழக்க நேறய இருக்குது அவுங்களுக்கு
கண்டிப்பா கண்டிப்பா அதாவது இவுங்க ஒரு ஒரு ஒரு நல்ல நல்ல பழக்கங்கள் இருக்கு அதே மாரி நா வந்து இப்ப வீட்ல இருந்து வேல பாக்குறதுனால அதிகம் இப்போ மொபைல் தா யூஸ் பண்ணிட்டு இருக்கே கைபேசி அதிகமா நா யூஸ் பண்றதுனால நா பேசு போது பக்கத்துல வந்து நின்னு பாப்பாங்க
ஆ
நா பேசுறத வச்சு தெரிஞ்சுப்பாங்க எப்ப எப்டி வந்து அதவது நா தெரிச்சங்கு பேசுகிறேனா அல்லது ஆ தெரியாதவர்களிடம் நா பேசுக்கிறேனா நா வேல செய்கிறேனா அப்டின்றத பாத்துட்டு அதுக்கு தகுந்த மாரி அவங்கிட்ட பேச்சு கொடுப்பாங்க நா வேலை பாக்குறே அப்டின்றது அவுங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கனா உஷ்ஷு போட்டு போயிடுவாங்க தோழி
அழகு தோழி தோழி சூப்பர்ங்க ஆ
ஆமா அது மாத்ரி ஒரு நல்ல நல்ல செயல்பாடுகள்ளா அவங்கிள்ட இருக்கு தோழி ஆனா மிக பெரிய ஆமா அந்த ஒரு ம் அந்த ஒரு திறமை வந்து என்னோட பெரிய பொண்ணுகிட்ட இல்ல தோழி நா பேசுறேனா அப் பதா அம்மா இது வேணு இங்க வாயே அப்டிம்பாங்க வேகமா வந்து
அப்டி இல்ல தோழி எல்லா பிள்ளைங்களும் அப்டி எதிர்பாக்க முடியாது ஒரு பிள்ளைக்கு இப்ப நம்மக்
நம்ம ரெண்டு பேருள்ள பிள்ளைங்கள பெத் எடுத்திருக்கோனா ரெண்டு பிள்ளைல ஒரு புள்ள ஒரு மாரியாதா இருக் கு ஒரு புள்ள ஒரு மாரியாதாருக்கு அவுக அது வேற டேலண்ட்ல இருக்கலா தோழி இது எப்டி இருக்கலா
ஆமா அப்டிதா சொல்லப்போனா அப்டிதா அவங்க வந்து ஒரு மாத்ரியான ஒரு சுபாவத்லருக் காங்க இவங்க ஒரு மாத்ரியான ஒரு சுபாவத்துல இருக்காங்க அ இந்த ரெண்டு பிள்ளைங்களுமே வந்து விட்டு குடுக்க மாட்டாங்க அவங் அப்பா கிட்ட என்னைய டாய்லெட்லிருந் எழுந்துறுச்சாளா ஆ அதெல்லா நல்லா படிப்பாங்க நல்லா படிப்பாங்க தோழி அதாவது படி நூறு விளையாட்டு தன்ம இருக்கு அவங்ககிட்ட பாத்தா விளையாட்ற மாத்ரிதா இருக்கு எனக்கே கோவமா வரு நா சொல்லித்தரே நீ பாடுக் வெளாண்டிற்றுக்க அப்டின் சொல்லி நா சத்தம் போடுவ சில சமயங்கள்ல அடி க்க குட செய்வே
அவங்குளுக் எது டேலண்ட்டு டான்ஸு பாட்டு இதுல ஏதாவத் டேலண்ட் இருக்குங்ளா
அ அது இல்ல அவங்களுக்கு எது தேவ நல்லா வரையறதுக் ஆசப்பட்றாங்க தோழி அவங்க அப்பாவு நல்லா
உம்
செரி இவுங்ளு அதோட பேச்சுத்திறமை அதிக
அ போடெல்லா இருக்குங்குல்ல அதாவது பேனால பேனா அது எழுதுனா ஈஸ் யா ஆலஞ்சுருங்கற மாரி
அ
கேக்குதுங்ளா அ போடெல்லா இருக்குங்கல பேனால ஈசியா அலையரத் மாரி அந்த மாரி ஒரு போடு வாங்கி குடுத்தா ஆ வரஞ்சிட்டு ஒடனே எழுதுவாங்கல்லயா தோழி